ஹலோ
ஹலோ வணக்கம்
ஆ வணக்கம் என்ன பண்றீங்க
அப்போ ஒன்னு பண்ணல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நானு ஒண்ணு பண்ணல சும்மாதாஇருக்க
சேரி சரி இப்ப நைட் டைம்ல தூக்கல்லா வரலன்னா என்ன பண்ணுவீங்க ஏதாச்சு பாட்டு கேக்கறது சினிமா பாக்கறது அந்த மாதிரி ஏதாச்சு ஹாபிஸ் இருக்கா
ம் இருக்கு ஆனா மொட்ட மாடில போய் படுதுருவே நா தனியா
ஓ பயம் இருக்காதா
பயம் என்ன மேம் போன் இருக்கு போது நம்மளுக்கு என்ன பயம் சொல்லுங்க ஃபோன் தா நம்ம நம்பிக்கையே அப்பின்ற மாரி இருக்கு ஃபியூச்சர்ல எல்லாருக்கு
ஆ ஆமா ஆமா அப்படிதா ஆ எப்டி ஹ ஹாஸ்டல்ல தங்கிறீங்களா இல்ல எப்டி எங்க இருக்கிறாங்க
ஆனா நா இப்போ வந்து ஹாஸ்டல்லா இல்ல மேம் நா வந்து வீட்ல தா இருக்க
வீட்ல இருந்தா பிரச்சன இல்ல பயம் இருக்காது அதுக்காக தா கேட்ட
ம் ஓகே ஓகே ஓகே ஓகே அது இல்லாம இப்போ டெய்லி ஒர்க்குக்கு நா போயிட்டு வந்துருவ டெய்லி கேப்
ஓ
ரெண்டு ஏ ஷிப்ட்டு ரெண்டு பி ஷிப்ட்டு ரெண்டு நைட் ஷிப்ட்டு எனக்கு
இதுல எது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஷிஃப்ட்டு
ஐயோ எத மேம் நீங்க நெனைக்கிறீங்க நைட்டு தா
ஆ
தூக்க இல்லாம ஆறு ஆறு டூ ஆறு மணி வரையு உக்காந்து இருப்பீங்களா
அப்பாடா ஆ ஒரு எட்டு ஒம்போது பத்து வரையு உக்காரலால்ல அதுக்கப்புற எப்டி நீங்க வந்து மே ஆ மேப் எப்டி தூக்கத்த கட்டுப்படுத்துறீங்க
வேற வழி இல்ல மேம் நடந்துட்டு கடக்கணு
ம்
அது இல்லாம டீ டைம் வரு ஒரு பதினோரு மணிக்கு
ஆ
அப்ப டீ பிஸ்கெட்டு பன்னெண்டு மணி சாரி
அதுலயே உங்களுக்கு ரொம்ப ஹாட் டைம்னா எதுவும் சொல்லுவீ ஒரு ரெண்டு டு மூணு மூணு டு நாலல்லா தூக்க சொக்குமே
கரெக்ட்டா சொன்னீங்க பாரு அந்த மூணுல்லா வந்துதுன்னா கண்ணு எல்லா எரிய ஆரமிச்சு
அப்பா வா
நா ரொம்ப கஷ்டம்லா அனுபவிச்சிருக்க நா ரொம்ப ஃபீல் பண்ணிருக்க அந்த டைம்ல வேலைய விட்டே நின்னுறலாமா தோணு அந்த ரெண்டு நாள் நைட் ஷிஃப்ட்டு பாக்கும் போதே
ஆ
ஆனா கஷ்டமா இருக்கு மேம் நைட் ஷிஃப்ட் அதும் நீங்க வந்து வீட்லா தா ஃபஸ்ட் ஷிப்ட் ஃபஸ்ட்டு நைட் பாத்துட்டு போம் போது
ம்
செகண்ட் நைட் பாக்குறீங்ள அப்பலா தூங்காம போய்டீங்கன்னா கண்ணே ஒரு மாரி எப்டி சொல்றது நட்டுக்குன்னு இருக்கும்
ஆ ஆ புரியுது புரியுது இப்ப வீட்ல நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு போய் ஒர்க் பண்ண முடியுமா இல்ல அப்பயுமே கொஞ்ச ஏதாச்சு தூக்கோ வருமா
நல்லா ரெஸ்ட் எடுத்துன்னா கண்டிப்பா ஒர்க் பண்ண முடியு
ஆ ஆ
ஆனா ஒரவுளக்கு முந்தின ஒரு நாலு மணி வர மெயின்டெய்ன் பண்ணிர்லா அதுக்கப்றோ வந்து நம்ம மாத்தி விடுவாங்க ஆளுங்க நம்ப கொஞ்ச ரெஸ் ட் எடுக்கலா ஒரு டூ ஹார்ஸ்
ஓகே ஓகே கொத் தூங்கலாமா பிரச்சன இல்ல
அதா யாருக்கும் தெரியாம தூங்கணு அவ்ளோ தா
அது தான பெரிய இது எப்டி யாருக்கும் தெரியாம எப்டி தூங்க முடியு
அதா மேம் இப்ப நாங்க ரெண்டு பேரு இருப்போ ஒர்க் பண்றதுல
இப்போ டூ ஹர்ஸ் மாத்துறாங்ல்ல எதுக்கு மாத்துறாங்க
இப்ப நா உங்ள கொஞ்ச நேரோ தூங்க வச்சிருப்ப
அதா தெரியாம தூங்கணுன்றீங்ளே அதா எப்டின்ற
தெரியாம தூங்குன்னா இப்ப ரவுண்ட்ஸ் நம்ம பிளான்ட்ல இப்போ வேல செய்றன் வச்சுக்க அவுங் எல்லாருமே தூங்குவாங்க அது பிரச்சனல்ல
ம்
அ வெளிலருந்து யாரு வந்து பாத்துருவ ரவுண்டஸ் வருவாங்க மேனஜ்மெண்ட்லருந்து அவுங் கண்ல மாட்னா தா நம் சஸ்பெண்ட் பண்றவங்க எதன்னா பண்ணிடுவாங்க
அதுக்கு ஒ அதுக் கூட யாராச்சு அலட் பண்ட்றதுக்கு ஆளு
ஆ அலாட் பண்றதுக்கு ஃபோன் இருக்கு வாட்ச்மேன் இருக்காங்க உள்ள வரும்போதே எல்லாமே தெரியு
ஆ
ஆமா அதனால அது இருக்கறது பெனிஃபிட்
ஓகே ஓகே உள்ளருந்தெல்லா ஆளுங்க வரமாட்டாங்க வெளிய இருந்துதா வருவாங்க செக்கிங்க்கு
ஆ ஆமா மேம் ஏனா கெமிக்கல் ஃபீல்டுல மேம் நம்ம கவனமா இரு க் கு ஏனா தூங்க கூடாது
அ
நம்ப வந்து தவ எப்டி சொல்றது லைட்டா வந்து கவனோ சிதர்னாலே நம்ம தவறவிடுவோ அந்தளவுக்கு
அப்போ ரொம்ப ஹெக்டிக்கான வேல இல்ல
ஆமா மேம் கெமிக்கல் ஃபீல்ல இருக்றவ கவனோ இல்லனா நீ காலின்ற கததா
அதுதா அதுதா அப்ட்டு
நீ ஒரு மேம் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கா ஆல்ரெடி இங்க அது எப்டின்னா ஒரு எச் என் என்ற கெமிக்கல் அது அது வந்து பெட்ரோல் பவரான தீ பற்றக்கூடிய க கெமிக்கல் அது
தா ஆ
ஒரு எட்டுமேல வந்து தண்ணி கேன் போடுற வந்து அந்த பைபுலையேன்ல இடிச்டா அது இடிச்சதுனால என்ன பண்ணுச்சு அந்த கேஸ் லீக் ஆயிடுச்சு ஒரு மாரி பெட்ரோலு இது லிக்விடு அது லாங்ல ஒரு நூறு ஹண்ரெட் இரநூறு மீட் டர்ல வந்து வெல்டிங் வச்சுட்டு இருந்தாங்க
ஆ
அந்த வியப்பர் மூலிமா பத்தி அந்த பிளாண்டே வெடிச்சி செதரிட்டு
ம்ச்
அதுல வந்து ஒரு பத்து பதினஞ்சு பேர் எறந்துடாங்க மேம் அந்த கிளஷ்ல
அச்சோ இப்பௌ அந்த கேஸ் ஸ்ப்ரெட்டாகுற ஸ்மெல் வச்சு அது எதுவு பண்ண முடியாதா கண்டுபுடிக்க முடியாதா ம் ம்
ஸ்பெ ஸ்மெல் பண்ணாலே நீங்க காலி தான கிட்டத்தட்ட யாராவது இப்ப நீங்க ரீசன்டா எப்டி சொல்றது அந்த இத்த கேள்விப்பட்டிருக்கிங்களா இந்த குஜராத்ல ஒரு போபால்னு ஒரு கம்பனி இருக்
ஆமா ஆமா விஷவாய்வு
ஆ விஷவாய்வு லீக் ஆச்சே நாலாயிரத்தி ஐயாயிரோ பேரு கிட்ட செத்தாங்களே இந்த கெமிக்கலு எங்க கம்பன்ல்ல ஒன்னுருக்கு
ம் பட் சேஃப் சேஃபா இருக்குமா நீங்க சேஃபா பண்ணுவீங்களா
ஆ சேஃப்பா அதுக்கேத்த சேஃப் இருக்கும் மேம் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்னு தனியா இருக்காது
நைட் ஷிஃப்ட்ன்னது நீங்கள் ஐ டி ஃபீல்டோனு நெனச்ச நானு
இல்ல இல்ல எல்லாமே புரொடக் ஷன்லயே அப்டிதா இருக்கு கம்பெனிஸ் கியம் ஏன்னா இது கண்டினியூ ப்ராசஸா ஆமாம் மேம் இது கண்டினியூ ப்ராசஸ் ஃபுல்லாவே ஐடி இது ச்சா எங்க கம்பெனிலா
ஓகே என்ன மாரி கெமிக்கல்ஸ் நீ ஒ டேப்லெட் அந்த மாரி ஃபேர்
ஆ டேப்லெட்னா நாங்க டேப்லெட் இல்ல நாங்கள் லிக்விடா கன்வெர்ட் பண்ணி பவுட்ர தா தயாரிக்கிறோ எங்க செக்க்ஷன்ல எங்க பிளான்ட்ல எங்க கம்பெனில இபு புரோஃபைன் தெரியுமா இபு புரோஃபைன் அது ஒரு டேப்லெட்டு பெயின் கில்லர் டேப்லெட்னு சொல்லுவாங்க அதுதா மோஸ்ட்லி இங்க தயாரிக்கிறது அதுக்கேத்த பவுடர் அதுல எனாச்சு இப்ப நீங்க இப்ப நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறத விட இப்போ ஒடம்பு வலி கை கால்லாம் ரொம்ப வலி இருந்துனா நீங்க மெடிக்கல்ல போயி இபு புரோஃபைன்னு கேளுங்க
ஆ
அவுங்க வந்து அது டேப்லெட் குடுப்பாங்க அது நீ போட்ட ஒரு அஞ்சே நிமிஷத்துல வலில்லா பறந்து போ அந்தபடி உண்மையாவே அந்த மாரி இருக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் கூட இன்னொரு மாத்தர தருவாங்க ஏனாச்சிக அந்த மாத் திர சாப்டனு சைடு எஃபெக்ட்ஸ் எதுனா வந்தாலும் வரலான்றத்துகாக அது சைடு எஃபெக்ட்ஸ் வராத அளவுக்கு ஒரு டேப்லெட் தருவாங்க நல்ல டேப்லெட் ஆனா அந்த வலிக்கு எல்லாம் கேக்குற ஒரு பவரான டேப்லெட்டு
இப்ப நீங்க அந்த ஒரே ஒரு டேப்லெட் மட்டுந்தா சப்ளை பண்றீங்க ரெடி பண்றீங்க மேனுஃபக்சர் பண்
மேம் பவுடர்னா அது எல்லா இதுலுமே ஒரு ஃபர்சன்டேஜிகி சேக்குற பவுடர் அது
அப்டியா எனக்கெல்ல எனக்கு தெரியாது இல்லையா அதனால கேக்கு
வேர்ல்டுல யூஸ் பண்ற எல்லா டேப்லட்லயுமே அந்த பவுட்ரு இல்லாம இருக்காது
காதோ
ஆமா அது இல்லன்னா டேப்லெட்டே இல்லன்ற கத
ஓ
மேனிஃபேக்சரிங்கே நாங்க தா மேம்
புரிது புரிது அப்ப நீங்கோ செரி இப்ப நீங்க இத இந்த கெமிக்கல் கம்பென்ல வேல செய்றீங்க இல்ல அப்ப உங்களு எதோ ஸ்கின் அலர்ஜீஸ் பிராப்ளம்ஸ் ஏதாச்சு வருமா இல்ல சேஃப் தானா ஆ ஆ
நா செய்யற பிளாண்ட் வந்து ஹீட்டா இருக்கு ஏனா வச்சுக்கோங்க ஆல்டடி ஹண்ட்ரட் பிலோ ஹண்ட்ரட்ல யூஸ் பண்றது டெம்ப்ரேச்சர் சோ அதனால கொஞ்சம் அங்க ஹீட்டாவே தா இருக்கும் அதனால வந்து அது ஸ்கின்னுக்கு வந்து கொஞ்சம் எப்படி சொல்ல உள்ளே வரு அந்த காய் காயா பிம்பிள்ஸ்ல்லா இருக்குங்கள ஹீட்ல வரு
ஆமா ஆமா ஆமா
பட் நா அதனால வந்து சன்ஸ்கிரீம் யூஸ் பண்ணுவ அதனால வந்து அத கொஞ்சோ அவாய்ட் பண்ணு அதனால கொஞ்சோ கஷ்டமா இருக்கும் மேம் ஒர்க் பண்றது கொஞ்ச வேர்வ வந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கங்கள
ஆ எ இதுல எப்டி ஒங்ளுக்கு ஆமா இன்ட்ரெஸ்ட்டடு ஒங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்டா இல்ல வந்து ஓகே பண்ணுமேன்னு போறீங்களா
இல்ல மேம் என்க் இன்டரெஸ்ட் இருக்கு
இன்ட்ரெஸட் இருக்கு
இதுல வந்து எம்ப்ளாயா எப்ப ஆக்ப்பானுங்கிது அது ஆகிட்டானா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடு இன்னமு ஏன்னா சேல்ரி ஃபேஸ் பண்வாங்க இப்போ எம்ப்ளாயாய்ட்டோனா சேல்ரி ஃபேஸ் பண்ணி ஏர்லி ஏர்லி அ இன்கிரிமெண்ட் ஆய்ட்டே தா இருக்கு இத நம்ம ஒரு நீம் அப் அப்ரண்டடிஸ் னா என்ன ஆகு நம்ம ஒரு ட்ரைனி தா அவனுக்கு அதே சேல்ரி தா குடுத்துட்டு இருப்பா அது நமக்கு செட் ஆவாது நம்பொட எம் எம்ப்ளாயா ஆவுர வரையுமே நம்ம வந்து கரியர நோக்கி ஓடுன மாரி இருக்கு
ஆமா ஆமா கொஞ்சோ செட்டிலாகுர வரயு கஷ்டந்தா
அத புடிச்சிட்னா வச்சுக்கே அந்த இதுவ கரெக்டா புடிச்சிட்னா அந்த லைன புடிச்சுட்னா கண்டிப் இப்ப வந்து நல்லா சூப்பரா மெயின்டென் ஆயி போய்லா மேம்
ஆ புரியிது புரியிது சார்
ஆ கண்டிப்பா ஆனா ட்ரை பண்ணுவே
ஆ ஓகே ஓகே
அதுக்குதா இவ்ளோ நாள் வந்து எப்டி சொல்து ஒர்க் பண்ணிட்டுருக்கோ அப்றோ கடின உழைப்புலா வேஸ்ட் ஆய்டக்கூடாதுல
ஆ ஆமா ஆமா இல்ல வேற ஏதாச்சு ஃபீல்டில் போணு பிஸ்னஸ் பண்ணுன்ற ஆச இருக்கா இல்ல இதுவே ஓ கேன்னு தோணுதா
எனக்கு ஓகே மேம் அதா சொல்றேல்ல நானு எம்ப்ளாயா ஆகறது எப்ப இது எப்ளாய் ஆயிட்டா எவ்ளோ சலுக இருக்கு எவ்ளோ பேட் கெமிக்கல் ஃபீல்ட பொறுத்தவர சேல்ரி அமௌண்ட் அதிகோ மேம்
ஆ ஓ
நீங்க எம்ப்ளாய் ஆனாலே ஸ்டாட்டிங் இருவ நுப்பத்தஞ்சி ரூவாகூட கெடைக்கு
சூப்பர் ஓ கே நீங்க எம்ப்ளாயி ஆகறதுக்கு இன்னு எவ்ளோ வருஷோ மாசோ இர்க்கு
அதே சொ எப்டி சொல்றது அது மினிமோ ஒரு ஆறுமாச்சி போடுவாங்க மேம் அம் வேற கம்பெனிக்கி இப்ப இன்டர்வியூ ஆகிப்போணுனா ஃபேஸ் பண்ணி போனுனா இப்பவே எம்ப்ளாய் ஆவ்லா
ஓ
ஆமா
ஆமா ம் ம்
கண்டிப்பா அதுக்குதா ட்ரை பண்ற மேம் லைஃப்ல வந்து எம்மே நா பொறக்கு போது எப்டி சொல்றது ஒரு ஏழயாவே பொறந்துட்ட அ சாகும்போது ஆனா பணக்காரனாதா சாவ்ணுன்ற கதய நெனச்சிட் ர்க்கே
சூப்பர் ஆனா இப்பென்ன நம்ம ஏழல்லா சொல்ல கூடாதுல்ல நா ஓ கே கடவுள் நம்மளுக் இது கொடுத்துருக்காரு ஓகே பட் இத விட நா இன்னு நல்லா முன்னேறுவ
ம் அதுதா மேம் அதா அந்த இது உங்களுக்கு அந்த வாக்கியோ சொன்னது எதனால
அததா அதுதா
நா பொறக்கும் போது ஏழயா பொறந்துட்டே னா வாழ்க்க வாழ்ந்து முடியும் போது பணக்காரனா வச்சி இருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு பணனோ இருக்கனோயாச்சி
ம்
கண்டிப்பா அந்த அளவுக்கு என்னோட எப்டி சொல ஹார்ட் ஒர்க் நல்லா பண்ணுவன்
ஆ பண்ணி நல்லா ஓரளவுக்கு நல்லா போடும் போடும் எஃபக்ட் பண்ணுவ நல்ல விஷ்யோம்
ஓகே மேம் என்ன மேம் தூங்கலியா நீங்க
இல்ல இல்ல நா தூங்க லேட்டாகும் நீங்க
தூங்கா லேட் ஆவுணா ஒரு ஒன்னு ஆகும்மா
ஆ ஒன்லா ஆகது
பன்னெண்டாகுமா
ஆ ஒரு லெவன் தேர்ட்டி டுவெல் வர இருப்ப ஆ எதா ஒர்க் இருந்தா அப்டியே பாத்துட்ருப்பன்
ம் செரி ஓகே மேம்
ம் நீங்க எத்ன் மணிக்கு மார்னிங் எத்ன் மணிக்கு எந்திருப்பீங்க
ம் ரூகாய் நாளைக்கி பீ ஷிபன்றதா மார்னிங் கொஞ்ச லேட்டாவே எந்துப்ப ஒரு ஒன்பது கொஞ்ச நல்லா ஃபோ ஃபோன் யூஸ் பண்ணுவ இப்ப
ம்
நல்லா ஃப்ரீயா ஃபோன் யூஸ் பண்ட்டு அதுக்குப்புற தான் தூங்குவனே
சேர் சேர் சேர்
சேர் செரிங்க என்ன மேம் தண்ணி குடிச்சிங்களா இப்போ
தண்ணி எதவு குடிக்கல உங்களுக்குலா எப்டி தண்ணி நல்ல தண்ணி வருதா இல்ல கேன் வாட்ரு வாங்குறீங்களா
இல்ல மேம் நம்ம சைட்ல நல்ல குடிநீர் வ வரும் நல்ல டேஸ்ட்டா இருக்கும் கேன் வாட்டரு கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு இருக்கும்
ஆ எங்கேயுமே அப்டி தா
தேன் இது மேரி இருக்கு மேம் தண்ணீங்க
ஆ இங்க ஆர் ஓ வாட்ருமாரி இருக்கும் தண்ணி
ஐய்யோ அப்டிங்களா
இங்க சிறுவாணி தண்ணி தான அத்தி கடவ தண்ணி
ஓ
ஆமா மா
சரி சரி மேடம் சரிங் மேடம்
வாரு தண்ணி நல்ல தண்ணி வரும் சரிங்க மேடம் நன்றி அடுத்த கால்ல சந்திக்கலாம் நன்றி